கேக்குதா ஆ கேக்குது கேக்
ஆஹ் கேக்குதுங்க
ம் கெழங்க உங்கள்ட்ட கேட்டா குடுப் பாலங்க இந்த மாதிரி கால் கிலோ வெங்காயமு இந்த வெயிடு கிங்
வந்து சு நீங்க உங்க டெய்லி குடுக் க்குற மாரி இருக் க்கு என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாரி கால் ஆப்ரேஷன் பண்ணிருக் கு கொஞ்சம் டெய்லி குடுக் க சொல்லிரு க்காங்க நா ஆட்டுக்கால் ஒரு நாளைக் இந்த கெ- கெழங்கு ஒரு நாளைக்கி குடுக்கணும். அதனால இந்த கெழங்கு எங்க கெடைக்குனு சொல்லுங்க நீங்களே வாங்கி ஒரு கெழங்கு குடுங்க நா நா பைசா தரேனு கேட்டுப் பாருங்க அ ஒவ்வொருத்தர் வந்து வாங்கி குடுப்பாங்க அவங்க வச்சிருக்க இல்ல அது சைஸுக்கு தகுந்தாப்ல இருக்கு பேர் குட்டிக் குட்டிக் கெழங்கு இப்ப நெறயா சூப்பர் மார்க்கெட்லயே வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கள்ட்ட கேக்றேன் ஆஹ் நீங்க நெ- நெறையா சூப்பர் மார்க்கெட்லயே இருக் அவங்கள கேட்டீங்கனா உங்க ஏரியால எந்த எடத்துல விக்கிறாங்கங்கிறத டீட்டெயில் சொல்லுவாங்க. நீங்க போய்ப் பாத்துட்டு கூட சின்ன கெழங்கா வேணும்னா ங்க வாங்க்கலாம். அத வாங்கி எவ்ளோ நாள் வேனா ஃபிரிட்ஜ்ல வச்சுக்கலாம். அப்பப்ப பெருசா கெடச்சுச்சுனா வாங்கிட்டு வந்து அத ஃபிரிட்ஜில் வச்சிட்டு வேனுங்குற அளவுக்கு கொஞ்சமா கட் பண்ணா போது நம்மக வெரல் சைஸ்ல ஒரு நாலு துண்டு கட் பண்ணீங்கனா போது ஒரு ஒரு வேலைக் செய்றது அந்த மரி கட் பண்ணி மிக்சில போட்டு அரச்சு செய்ணு அது நல்லது குடுக்குறதுக்கு இது குஸ்டின் ஒடம்புக்கு ஸ்ட்ரென்த்து ஆட்டுக் கலு இப்ப சொன்ன மாரி ஸ்லோ ப்ராசஸ் ட்ல வேக வச்சு குடுத் தீங்னா அதுவு எலும்புக்கு கொஞ்ச நல்லாருக் கோ அ ம் அனா வ டாக்ட்ரு சொன்ன மாரி எக்ஸசைஸ ஃபாலோ பண்ணுங்க
அதெல்லா கரெக்ட்டா பண்ணிர்றாங்கல்ல ஸ்ட்ரென்த்துக்கு நம்மளு எதாவ்து சாப்பாட்லயு ஸ்ட்ரென்த்து குடுக்கணுல்ல அதுக்குதே யோச்சு யோச்சு
நறைய கீர குடுங்க கீர வந்து ப ல்லுவாங்கல
ஆம் ஆ
அந்தக் கீர வந்து கால் வலிக்கி நல்லதா எல எலையா இருக் குல்ல அந்த கீர ஒரு எல மாரியே இருக்கும் பாருங்க கீர பெரிய எல மாரி அந்த மாரி கீர அ அந்த கீர வாய்னு வந்து அது வந்து நம்ம கூட்டும் பண்ணலா பொரியலும் பண்ணலா நல்லாருக்கு நா எ ங்க மாமியாருக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கும் போது எனக்கு ரெண்டு மூணு பேர் அத வாங்கி ட்டு வந்து வீட்ல குடுத்தாங்க சமச்சு குடுக்க சொல்லி அது நார்மலா நம்ம எப்பயு பருப்பு போட்டு கூட்டு பண்ணுவோல்ல அந்த மாரி வெங்காயம் தக்காளி அது கீர ஜீரகம் போட் டு நம்ம கூட்டும் பண்ணலா
ஆ
இல்ல பொரியல் பண்ணலா கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு வெங்காயோ வர மொளகா போட்டு பொரியல் தேங்கா போட்டு பொரியலு பண்லா அந்த கீரை வந்து கால்வலிக்கு நல்லதுன்னு சொ சொல்லுவாங்க அந்த கீரை வந்து கால் வலிக்கு நல்லது நீங்க அது குடுக்கலா
ஆ ஆ அதுதே இவகளுக்கு கொஞ்சோ ஹெல்த்தியா குடுத்துட்டா
கு தொவக்கற மாரி இருக்கு, பட் ட் ஆன சாப்புட பருப்புல போட்டு செஞ்சா ஒன்னு தெரியாது
எது கீரையா
ம் கீர அந்த கீர அந்த எலை எலையா இருக்குன்னு சொன்னல அதுக்கு பேரு பாலக் கீரைன்னு கூட சொல்லுவாங்க சில எடத்துல பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க
பச
பசலக்கீரைங்குறது பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு எடத்துல ஒவ்வொரு மாரி பேர் சொல்லுவாங்க உங்க ஏரியால என்ன சொல்லுவாங்க தெர்ல ஆனா பெரிய பெரிய எல மாரி இருக்கு பெரிய எலையா
ஆ
அதுதா வந்து இந்த கீர ஆ இங்க நம்ம நார்த் இந்தியாலலா சப்பாத்திலயே சப்பாத்தி மாவு பெசயறம் பாத்திங்ளா அதுலயே சேத்து மிக்ஸ் பண்ணி பாலக்கீர சப்பாத்தி அ பாலக்கீர சப்பாத் தி இல்லனா பன்னீரோட சேத்து செய்வாங்க பாலக் பன்னீர் அந்த மாரி செய்வாங்க ம்
பரவால உங்கள்ட்ட நெறைய டிப்ஸ் இருக்குங்க
ம்
நெஜமாலதே எனக்கு என்ன இல்ல ஒ ஒங்க மாமியவ்
மாமியாவுக்கு பாத்ததுருக்கனால உங்களுக்கு தெரியுது என்னன்ன பாத்துருக்கியனு தெரியுது ம் எனக் வந்து என்ன குடுக்குறனே எனக்கு தெரியல பயறு குடுங்க சாய்ந்தர கொஞ்ச கொஞ்ச பயறு வேக வச்சு நா அதல்லா குடுத்த மொள கட்ன பயிறு ஒ ரொம்பொ குடுக்க கூடாது வீட்லே இருக் க்றவ்ங்ளுக்கு கேஸ் ஆயிடு எல்லா பயறு கலந்து வச்சுக்குங்க ஒரு அஞ்சாறு கொண்டக் கல்ல அஞ்சாறு ம் வேற மொச்ச அந்த மாரி எல்லாமே கலந்து வேர் கடல நம்ம கடைல போய் கேட்டீங்னா பச்ச வேர்கடல பாக்கெட்டாவே விப்பாங்க ஊறிச்சே வச்சுருப்பாங்க அந்த இது எல்லா வாய்ன்ட்டு வந் து நம்ம ஊர போடும்போது எல்லாத் தியு கொஞ்ச கொஞ்சொ சேத்து எல்லா த்லியு ஒருரு கை எடுத்து ஊற போட்றணு ஒரு கைனா கொஞ்சக் கொஞ்சொ எடுத்து ஊற போட்டுட்டு எட்டு கொஞ்ச நேரொ ஒரு நா அ இப்ப சாய்ந்தரொ விட்டீங்கன்னா நைட்டு ஃபுல்லா ஊற உட்ருங்க அப்டி இல்லன்னா காலைலினா சாய்ந்தரொ வரிக்கு ஊர உட்டு ட்டு ஹாட் பாக் ஸ்ருக்குல்ல நம்ம இட்லி தோச எல்லா எட்த் து அந்த ஹாட் பாக்ஸ்ல தண்ணிய வடிச்சிட்டு ஒரூ கீரையல்லா அல சி அள்ளி வெப்போ பாத்தீங்களா தண்ணி வடிக்க தட்டு அதுல அ
ஆமா
ள்ளி தண்ணிய ஆ இந்த ஆட் பாக்ஸ்ல போட்டு மூடி வெச் சீங்கன்னா அடுத்த நாள் காலைல மொல கட்டிரு இப்ப சாயந்தரொ அள்ளி வச் சீங்னா காலைல மொல கட்டிரு நம்ம இதுக்காக துணி கட்டணு அந்த மெத்தடல்லா தேவயில்ல
பரவா இல்லையே ஆ
கு பண்ணது அதா பண்ணுவோ துணியெல்லா கட் டமா துணிய எல்லா கட்டி தொங்க வி ட்டு அதெல்லாம் பண்ண மாட்டோ நல்லா ஒரு எட்டு மணி நேரம் ஊர்னதுக் அப்புறம் நாலஞ்சுணி நேரோ ஊருனதுக்கு அப்புறோ தண்ணி வ வடிய விட்டுட்டு ஹாட் பாக்ஸ் ல போட்டு நைட்டு மூடி வச்சிங்கன்னா காலையில திறந்த ந ல்லா மொல கொட்டிருக்கு இந்த மொல கொட் ட்ன பயிர வேக வச்சு குடுக்கலா இது நல்ல ஸ்ட்ரெத்தா இருக்கு அவங்களுக்கு அந்த எலும்பு எல்லா தேறி வர்றதுக்கு உதவு
ஓ சேரி சேரி சேரி சேரி
உம் அ பயரு வந்து கொஞ்ச கம்மியா குடுக்கணு ஏன்னா வீட்ல கேஸ் அதிகமாகு வீட்லேயிருக்க அப்போ பயிறு தாலிக்கும் போது லைட்டா அவங்களுக்கு என்ன டேஸ்ட்டு பெருங்காய தூள் புடிக்குனா லைட்டா பெருங்காய தூள் போடலா இல்லைன்னா அவுங்களுக்கு பெருங்காயத்து பிடிக்காதுனா பூண்டு பிடிக்கும்னா ஒரு பூண்டு லேசா நைசா தட்டிட்டு போடலாம் இந்த கேஸு ஆகாம இருக்குறக்கு நெஞ்ச கறிக்குதுன்ல்லா சொல்லுவாங்களா ஒவ்வொருத்தர்லா அவங்களுக்காக நா எங்க அத்தைக்கெல்லா லைட்டா பெருங்காயத் தூள் போட்ருவே தாலிப்பம்ல்ல கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளி வைக்கும்போது லைட்டா பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சு குடுத்துவிட்ருவே அந்த மாரி சாப்ட்டா அவங்களுக்கு கேஸ் ஃபாம் ஆகாது நெஞ்சுக்குள்ளேயே நிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க கொஞ்சமா கொடுத்தா போது ரொம்ப கொடுத்தா ஹெவியா இருக்கு சாப்பிடும்போது நல்லாருக்கு சாப் விட்டதுக்கப்புறோ ஒரு மாரி இருக்கு அதனால சும்மா சின்ன கப்புல உம் சின்ன கப்புல ஏன்னா எந்திரிச்சு நடந்து ஓடி ஆடி திரியிறவங்களுக்கு ஒண்ணு தெரியாது இப்ப வெளியில போயிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு ஈசி ஈசியா டைஜிஸ்ட் ஆயிடும் அதாங்க நம்ம வீ வீட்டுக்குள்ளேயே இருந்தா லேட் ஆகு
அது ஆமா உள் கொண்டைக்கல்ல கொழம்பே வச்சாவுக அப்படிதா சொல்லுவாக எனக்கு என்னமோ வயிறு ஊதுன மாரி இருக்கு அப்படின்னு
அது தா நம்ம எப்பயுமே அத இது பண்ணிக்கணு பாத்த ஒடம்பு செரிக்கிற மாரினா ஒ க்காந்தே இருக்கறவங்களுக்கு அது கொஞ்சோ இதா தா சாப்பிட குடுக்கணு டாக்டர்லா என்ன சொ சொன்னாங்க டாக்ட்ரு என்ன மாரி சாப்பாடெல்லா குடுக்க சொன்னாங்க எல்லாமே
சாப்பாடெல்லா எல்லாமே குடுக்க சொன்னாங்க எல்லாமே குடுக்கலானு சொன்னாக சாப்பாடு கெல்லா எது உங்களுக்கு இ இதெல்லா கிடையாது நீங்க என்ன வேணா குடுங்க அப்படின்னா
உம் சேரி சேரி அப்போ நீங்க வந்து ஃப்ரூட்ஸு குடுக்கலா ஃப்ரூட்சு குடுக்கலா ம் அதா சீஸ்னல் ஃப்ரூட்சு குடுங்க இப்ப இப்ப வந்து மாம்பழ சீசன்னா மாம் பழோ அது எல்லாமே குடு குடுத்துருங்க சீசனல் ஃப்ரூட்சு குடுத்தா தா ஒடம்புக்கு ஒத்து வரு அப்டி இந்தந்த சீசன்ல என்னன்ன கிடைக்கும்போது மாம்பளைனா என் பயனந்தே வந்து உடல் உடலை வாங்கிறாங்க அம்மா மாம்போ அம்மா மாம்போம் இல்ல எல்லாருக்குமே ஒரு ஒரு பீஸ் நால வெட்டனேனா ஆளுக்கு ஒரு பீஸ் தா குடுப் ஆளுக்கு ஒரு பீஸ் ஏனா அந்த சீசன் டைம்ல கெடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லா அந்த டைம்ல தான சாப்பிட முடியு இப்ப நவாப்பழ விக்குது நவாப்பழ வாங்கிபு வாங்கிட்டு வந்து குடுங்க இப்போ அது சீசன் நவாப்பழ சீசன் அது கொய்யா அந்த மாரி அஹ் அந்த அந்த மாரி ஃப்ரூட்ஸ் வந்து நெறைய குடுங்க
ஆஹ் சேரி சேரி சேரி
உம் இல்ல இல்ல இல்ல எங்க வீட்ல டெய்லி எங்க வீட்ல டெய்லி இட்லி தோச செஞ்சா புடிக்காது காலைல டிஃபனே வந்து எங்க வீட்ல இப்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கவு காலைல வந்து வெறு நைட்டே சாதோ வடிச்சு கஞ்சி தண்ணி ஊத்தி வெச்சிருட்டாங்க
ஹம் ஹம்
அ மாரி அப்புறோ அந்த கேழ்வரகும் கம்பும் போட்டு அரச்சு வெச்சிருக்கோ அது குடிப்பாங்க இப்ப நைட்டு க்கு வந்து நாங்க ஒரு நாள் இட்லி ஒரு நாள் தோச ஒரு நாள் இ டிப்பமாவு அரச்சு வெச்சிருக்கோ ஒரு நாள் இடியப்போ ஒரு நாள் சப்பாத்தி ஒரு நாள் சாதோ வெ ச்சு ரசோ வெச்சிருவ நைட்டு ஏனா டெய்லியு நம்ம என்ன டிபன் தேடுறது ஆமா நைட்டுக்கு வந்து மதியானோ எதாவது குடுத்து உம் அத நைட்டுக்கு டெய்லி இட்லி தோச எங்க வீட்ல சாப்பிடவு மாட்டாங்க யாரு அதனால ஒரு நாளை க்கு சாதோ வெச்சு ரசொ வெச்சு அந்த மாரி மொட்டு ஆம்லெட்டு் அந்த மாரி எதாவது போட்டு குடுத்துருவ நைட்டு ரசொ வெக்கிற அன்னை க்கு அப்படி போட்டு குடுத்துருவ ஆஹ் சொன்னா இடியாப்போ புளிஞ்சா சாப்டுவாங்க இடியாப்போ புழிஞ்சு குடுத்துருவ சப்பாத்தி போட்டுருவ இந்த மாரி மாத்தி மாத்தி செஞ்சுப்பே ஒரே இட்லி தோசயா குடுத்தா சாப்ட மாட்டாங்க ஒரு நாள் உப்புமா கிண்டுவ ம் ரவ உப்புமா இருக்கல்ல ரவ உப்புமா பண்ல பண்ணுவ கிச்சடி பண்ணுவ
ஆஹ் கிச்சடியா கிச்சடி கேக்குறேங் அப்புறமாட்டி கொஞ்சோ ரெசிபி சொல்லுங்க இந்த பாப்பா சாப்பாடு கேட்டுட்டு இந்த பாப்பா சாப்பாடு கேட்டுட்டு பாப்பா பக்கத்துல நிக்கிறா சாப்பாடு போட்டு குடுத்துட்டு நா உங்களுக்கு அப்றோ அடுத்து கால் அடிக்கிறே
ஆஹ் சேரிங்க உம்
கிச்சடி மறந்துறாதீங்க
ஆஹ் சேரி கண்டிப்பா மறக்க மாட்ட
சேரிங்க ம் ம் பாய் கண்ணெடு